ஹாய் அப்புறோ
ம் சொல்லுயா சொல்லுயா கேக்குதா
எங்க போய்ட்ட கடைக்கா
கடைக்கு தா போயினு வந்தே தேங்கா வாங்க சொன்னாங்க சட்னி அறைக்குறதுக்கு
எங்க வீட்லயு இது நீ போன் கட் பண்ணதும் எனக்கு இது பண்ட்டாங்க இஞ்சி வாங்க சொல்லிட்டாங்க இஞ்சு
போலியா
அவ்ளோதா நானே நா கடைக்கு வந்துட்டே நானு பர்ஸ்ட் ஒரு டைம் எங்க அம்மா கடைக்கு போயிட்டு வரையான்ட்டு அவுங்க மேல வந் தாவது கடைக்கு போறயா இல்லயானு சொல்ட்டு நா அப்புறமா கடைக்கு போயிட்டு வன்ட்டே
சேரி சேரி யா நானு கடைக்கு போய்ட்டு வந்தே இங்க பால் டிப்போ பஸ் ஸ்டாண்டு்துல நம்மழுது
ஆமா
பகவதி பால் டிப்போ இந்த அட்வகேட்க்கு தெரியு கிருஷ்ணா இருக்குதுல
ஆமா
அதுக் கீழ போயிட்டு அங்க போயிட்டு இது வாங்கினு வந்தே தேங்கா
என்ன ப்ரோ லவ்லா எப்டி போது லவ்வெல்லா சாம்பார் தா ப்ரோ தலைவா சாம்பார்லா இல்ல நைட்டு பிரியா நைட்டு பிரியானி வந்தேன் அது காலைல சாப்ட்டே
சேரி சேரியா
மதியான மதியோ சாம்பாரு அவ்ளோதா ப்ரோ நீ
நம்போ காலைல ஒண்ணுமே சாப்பிடல காலைல பத்து மணி நைட்டு வேலைக்கு போயிட்டே ப்ரோ
நா காலைல ஒரு எட்டு மணி ரம்னான்ல எடுத்தோன்ன பாத்தே இன்னைக்கு வேற பூ வேற அது அறுத்துட்டு மந்த்ஸ் மேல ஆகுதா
ஆ செடிய அறுத்து விட்ருக்கீங்களா
ஆ அறுத்து விட்றுவே சேரி துங்க வரும் போது தூங்குனாலு தூங்க முடியாது கடசில எட்ரை வர தூங்கச்சொன்னாங்க சாரி சாரி ஒரு ஃபைவ் மினிட் தூங்கலானு பாத்தே அதுக்குள்ளயமே போயிட்டா ரொம்ப நேரோ தூங்குறா எழுந்துரானுட்டாங்க
ம் ஓ ஓ
தூக்க வர்ல கரெக்ட்டா இந்த ஏழு மணி ஆறு மணிக்கு தூக்கோ போயிடுதா லேசா கண்ண மூடி தூங்கிறே தூங்கி தூங்கி பாத்தாலு தூக்கோ வர மாட்டேங்குது
ம் ஓ நாலு மூணு ரெண்டு மணில இருந்து பாத்துனுக்கிறே ப்ரோ
ஆ
யாருன்னா ஆளுங்க இருக்கீங்களா நானு போட்டுனுக்கிறே மெசேஜு எவனுமே ரிப்லேவே இல்ல
அப்டியா ப்ரோ நா வந்து அப்பதா சேர் போடாலாம் பாத்தே சேர் விடு பசங்க நம்ம பசங்க
ப்ரோ நா திவா கிட்ட திவா ப்ரோ கிட்ட கேட்டே
ஆ
அவரு ஆ ஆ இல்ல நா சொல்றது இருப்பாங்க அது
ஆ சாப்டுருக்கியா
ஆமாமா அது ஒரேநிம்சோ அம்மா அவரு சொல்றேனாரு அதுக்கப்புறமா இவர் ப்ரேம் கிட்ட கேட்டா ப்ரேம் து ஒர்ரா சொல்ற அப்டின்னு அவனு சொல்லல சொன்னா அவ அ யாரோ நம்பர் ஒருத்தரு ஒரு நம்பர் குத்தா
ஆ
அந்த நம்பருக் கால் பண்ணா இந்த மாரி ஏதோ மெசேஜ் காம் ச்சுது நாட் அவைலபிள்ன மாரி ஏதோ ஒரு மெசேஜ் காம்ச்சுது சேரி அந்த மெசேஜ் சொல்ட்டு சேரி அவ இன்னொரு நம்பர் சொல்ற இதிலிருந்து கால் பண்ண சொன்னா புர்ல
இப்ப எத்தன எத்தன வந்த
நா இருவத்தி மூண் மு இருவத்தி ரெண்டு
அப்டியா சேரிங்க நா இருவத்தி அஞ்சு
ஆ ஆ ஆ
ம்
அதா ப்ரேம் ட்ட கேட்டா இன்னொரு நம்பர் குத்தா அந்த நம்பர்க்கு போனா அந்த நம்பரு போல எதோ காம்ச்சுது
ம் எங்க எங்க எங்க ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து அவ ரெண்டு அக்கௌண்ட் வெச்சுன்ருக்கறா
ம்
அவுன்து பாத்தா தம்பிது பாத்தா ஒன்னு ஃபேக்கா ஒன்னே ஒன்னு அவங்க சம ப மூணுண்ட வந்து அவ பண்றா வத்தனனை பண்றா
ப்ரேமே மூணு கோல் முச்சிட்டா பேலியே
ஆமா ப்ரோ காசு வந்துனே இக்து காசு இத ஒட்னே நா வரே
ம் ம் இதுல அப்டியே நிக்காம பேசினே இருக்ணுமா
நீ பேசு கொஞ்ச பேசு அவ நம்ம என்னா பேசணுமோ அத மட்டு கட் பண்ணுவாங்க அவளதா ப்ரே
அதுதா
அத திருப்ப இது இது புடிச்சதா இது பண்ண ப்ரோ கஷ்
நா நெக்ஸ்ட்டு வேறத டாஸ்க் இருக்காமே நாளைக்கு நாளானைக்கு மண்டே இந்த
ம் டைப் பண்ணா அங்கேட்டுக்கு
ம் அதா எங்க இது செமஸ்டர்லா உங்குளுக் எப்டி யூனிவர்சிட்டியா இல்ல எப்டி ப்ரோ
நீங்க
நானு யுனிவர்சிட்டி தா
என்ன மெண்டஸ் யூனிவர்சிட்டியா நா மெண்டஸ் யூனிவர்சிட்டி தா என்னிக்கு என்னிக்கு ரிசல்ட் வருது
ரிசல்ட் தா செப்டெம்பர் சொல்லிர்கானுகளோ
செப்டெம்பரா
ஆமா ஆமா
ஆ ரிசல்ட் டா ப்ரோ இல்ல ப்ரோ ரெண்டு இரு ரெண்டே இதுதா இருக்கு அது ரெண்டு போமாட்டேங்து ஃபர்ஸ்ட் எய்ட் வெச்சே தெரியாம வெச்ட்டே டெய்லியு ஒரு நா ஒன்னு அஞ்சு வாட்டி எழுட்டே ஒன்னு நாலு வாட் எழிட்டே எழுதறே எழுதறே
வெறுப்பாகுதுடா எப்பவுமே வெக்க மாட்டயா படிப்பு நானு படிக்கிற பைய தா போன செம்மு வெச்
இல்ல ப்ரோ நா என்ன பண்றே எக்ஸாம்ல வந்து பாஸ் மார்க் மட்டும் இவ்ளன் கர்ட்டா எயிட்டு வன்டே நானு எக்ஸ்ட்டா எதம் பண்டே நானு எக்ஸ்ட்டா எயித்து வந்தேன் மார்க்கு வரட்டு னா போட்டுருக்காங்க நா கரட்டா எயிட்டு வந்தேல்ல அவுள்தா எயிட்டு வந்தே அத்தா இதாயிச்சி ரெண்டு இதுல
அப்டி எயிதுவே கூடாதுயா ஒரு முப்பத்தஞ்சு மார்க்கு வரூன் தெர்ஞ்சா நம்பே ஒருன்னு ஐம்பது மார்க்கு நாப்
அதா ஒரு கொஸ்ஸின் கூட அதா அப்றோ ரெண்டாவது ரெண்டாவது தெர்ஞ்சிது நம் ஒரு கொஷின்உடக்கூடாது எல்லா கொஷினு அட் டன் பண்ணாதா மார்க்கேன்ட்டு தோண்ச்சு அப்படா எல்லா கொஷினு அட்டன் பண்ணது தெர்தோ தெரிலியோ அ ஆ இப்ப எதுக் கிளியர் ஆளு இப்ப இந்த செப்டம்பர் மாசோ வந்துச்சுனா பா கிளியேரா கட்டாகோருக்கு எனுக்கு நிச்சயேத்தேர்டு செம் இப்ப செகண்டு செகண்ட் இயர்ல ஃபஸ்டு செம் இதுவாச்சு புரோ ஆள்கிளியறு இப்ப ஃபஸ்ட் டெம் கென்னா ஃபஸ்ட்டு ஒண்ணு செகண்ட் ஒண்ணு சத்தியா அத்தா அப்டியே நிக்குது
நா இப்போ போன செம்தாயா வெச்சே போன செம்மு வெச்சே இந்த செம்மு ஒரே சப்ஜெக்ட் தா இந்த சப்ஜெக்ட் வேணு
சின்ன அக்கோன்சு எ க்ளாஸ் பொண்ணு பாத்து எதுனே
நீ லெவன்த்து டுவல்த்து பச்சிந்தனா ஓக்கே ஓரளவு நீ ஸ்டெய்ட்டா வந்து சயின்ஸ்லந்து ஆர்ட்ஸ் போட்டியா அதா உனுக்கு இதுல எல்லா கன்பியுஸ்னு இன்னாலா சப்ஜெட்டு உங்ளுக்கே
அக்கௌண்சுல வந்து இது பிஸ்னஸ் இது தமிழிங்லீஸ் தா புரோ தமிழ் இங்லீஷு பினான்ஸியல் மேனேஜ்மெண்ட்டு ஆ
தேடு இயர்ல இல்ல தமிழ் இங்லீஷா
ஆ தேடு இயர்ல்ல இல்ல ப்ரோ
உம் சொல்லு சொல்லு ஆ
ஃப்னான்சியன் மேனேஜ்தா இதா இப்போ ஒவ்வாரு செம் ஒவ்வாரு மாட ஃப்னான்சிய மேடசிம்மெட்ன்னா ஒருஓர் டிக்கு ஆ அதா அக்கோண்ட்ஸ்லே ஒரு அக்கௌண்ட்ஸ் வருல்ல
உம் ம் ம்
அது மாரி அப்றோ சா மேஜர் வர்தா இந்த த்யரி அப்ப வந்து மாட்டினுருக்கோ ஒரு ட்ரிப் டிசன்ட மாரி இது
ஆ ஃபினான்சியல் மார்க்கெட்டிங்கு
உம் அது வேற ஒக்காந்துனுக்கு ப்ரோ
புது பிரின்சிபல் ஆஃப் மார்க்கெட்டிங்கு
ஆ ஓ ஓ ஆர் இது மாரி ஸ்டாட்டு
ரிசச்சு
ஆ அதுனாலு ப்ரோ
ஓ ஸ்டாட்டசிக்ஸ் அது மார்
நேவர் ப்ரோ அத்னால ஸ்டாட்டஜிக்ஸ்லா கிளியர் ஆயிச்சி நென்ச்சே போனீரு ஊந்து மந்துன்ட்டு
ஆஹ் ஹா ஹா போனவாட்டி ஸ்டாச்சு உயிந்திருக்கு கேளு நா உனக்கோ உயிந்துருக்கு எனக்கு உய்ந்துருக்கு
அ
போனவாட்டி வந்து கொஷின் பேப்பர்ல ஏதோ டுவெல்த்து கொஷின் லவன்து தென்த்து கொஷின்ல ஏதோ தப்பாயிச்சா
ஆ
அது அட்டன் பண்ணாலே பத்து மார்க் குத்தாங்கன்ற மாரி சொல்லின்னுந்தாங்க கவுர்மெண்ட்லியே
இதுனலா வருன்நா ஸ்டெட்டுகு வர்றே எனுக்கு வேற பி காம் பைய வந்து நம் படிச்ச பி காம் பைய இருக்கு
ம்
பக்கத்துல பீ காம் பைய நா பி பி எ பையே நா சொல்த்தரே அவ்னுக்கு எந்த நிமிஷமு சேரி சேரி எ சொல்லி குத்தே அவ எயின்ட் தா
நல்லா போடுவாயாயா நீ மேக்ஸ்சு நல்லா போடுவியா
ஆ மேக்ஸ்சூ போடுறதுல்ல இந்த அக்கௌண்ட்ஸ் தா கொஞ்சோ சே நம்மளுக்கு சிக்கமா இருக்கு அக்கௌண்ட்ஸ் சயிடு போற தெரியு நம்மளுக்கு எத்தது போயிட்டு அத மேக்ஸ் மாற மக்கப் பண்ணுனா மேக் ஸ் எப்டினா ஒரே போஸு ஒரே மாரி வரு அக்கௌண்ஸ் அப்டி இல்ல நம்பர் மாறு மெத்தர்டு மாறு சொல்றாங்கள அப்டினா ஆனா சாக்கோஸ் வேஷோ போட ஆரம்பிச்சே அப்றோமா போ ரெண்டு வாட்டி எ கிளாஸ் பொண்ண பாத்தே எனா அந்த பொண்ணுக்கு பதிலோ பையே வருவா பையே பதிலா பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு பையே கட் ஆயிச்சா தெரியுமா ஹாஸ்பிடல் இல ஃபஸ்ட்டே இருந்தாருனு சொல்லிட்டே இருந்தே வர காட்டியு ரெண்டுமே நல்லதா போச்சு நல்லா அட்டா அப்டியே ஆயிட்டே பாத்து
புரியுது புரியுதுயா ஆ ஆ ஆ ஆனா நீங்க லெவன்த்ல நா படிச்சே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி பயாலஜியா
பாட்னி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸு
ம் ஹும் கம்பியூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் ஆ பிசிக்ஸ் தம் எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் அக்கௌவுண்ட்ஸ் எக்னாமிக்ஸ் காமஸ் அஞ்சு ஆமா உனுக்கு அஞ்சு தான
ஆ
எப்டி ஐ சி அமௌண்ட் காஷ்ட தான கப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் குரூப்லா சும்மா கெடையாது
ம் ம்
ஆனா நீ கொஞ்சோ வேற மாரி ட்ரை பண்ணிருக்லாயா
என்ன மாரி
இப்போ நீ வந்து அந்த ஃபீல்டுல போயிட்டு இந்த ஃபீல்டுல வந்திருக்க
ஆ ஒரே ஃபீல்டு வேனுனா ஆமா நா எ ஃப்ரெண்டு ஒவ்வொத்தரு ஒரு கிளாஸு மூணு பேர்
தெரியலையா அத பத்தி அந்த இதுவ பத்தியே தெர்ல நா என்ன பொறுத்த வரையுலு எதுனா ஒரே சோ பெருசு ஆட்ஸ்ல போலான் தா போனே நாங்க ஏ டாக்டருக்கு படிக்க பா காசு கட்டி படிக்க வக்கிறோனாங்கோ
ஆ
அது நாச்ச்தா படிக்கன்னு ஒரு ஆசிரியர்ட அம்மா காலேஜ் முன்னாத்த ஒன்ச்சிச்ச ஆச்சு நம்ப திரும்ப தேவ இல்லாம திரும்பவு
ஆ
அதா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பதிலா சோ கம்யூட்டர் சயின்ஸ் எடுத்துர்லா போல கம்யூட்டர் மேக்ஸ் எடுத்துர்லா போலானு தா நெனச்சே பியூர் சயின்ஸ் அது மாரி
ம்
அதுக்கப்பறோ தி எதாச்சு சேண்டு பேண்ட் சர்டு காலேஜ்லா சொல்ற குரூப்பு எடுக்கலா சொல்ட்டு காலேஜ்ல அவுங்க தா சொன்னாங்க இவுங்க அம்மா தா சொன்னாங்க செரி இதுல யாது பி. காம்மு எடுத் மத்த படி நா அதுல தா பி ஜென்ரல் எடுத்தே ம் ஓகேயா இது போதுயா ரொம்பவு ம்ம பறக்கனு சொல்ல முடியாது காலேஜ் ஓரளவுக்கு போது உனக் எப்டி காலேஜ் போறது ஸ்ட்ரிட்டா
ஸ்ட்ரிட்டா தா ப்ரோ ஹெச் ஓ டி இருகுறாங்க எங்க ஹெச் ஓ டி வெறுப்பேத்துவா அவ எனக்கு இந்த எல் கே ஜி படிச்சினு இருந்தியே எல் கே ஜி க்கு படிச்சிடல இந்த எல் கே ஜி என்ன பண்ணுவா டீசண்டா இன் பண்ணினு ஷூ போட்டுக்கினு
ஆமா ம்
ஒன்னு நோட்டுக்கு ஒன்னு அந்த சப்ஜட் நோட் மட்டு அட்ட போட சொல்து தனியா பேக
ஆ ஆ ஸ்கூல் மாரிக்கு போல
ஸ்கூலே தா எனக்கு எல் கே ஜி யு கே ஜி மாரி படிக்கிற மாரி தெரிது
இப்ப ரங்கா அப்டியா இருக்குமா ரங்கா ரங்கா இன்ஸ்டியூசனு
அது ப்ரோ ரங்கா ரெண்டுமே ரங்கா தா ஆனா அது என்னனா அது யூனிவர்சிட்டி ஒரு ரீச் நல்லாருக்கு யூ யூனிவர்சிட்டி வந்து நம்ப டீஷர்ட் குடுக்கமா டீஷர்ட்டு ஜீனு நம்ப இஷ்ட சட்ட சட்டை முடி எடுக் ஸடைல்லா உள்ள கரக்ஷன் மட்டு உள்ள கரக்ஷன் பன்னுவாங்க
ஆ
இங்க வந்து எப்டின்னா ஸ்டிர்ட்டா இருக்கணு வெளிய்க்கப்ப வெளியே போவோ அங்க வந்து வெளிய உள்ளே தா இருக்கு பேப்பர் வந்து உள்ளேதா இருக்கு உள்ளே கஷ்ட பண்ணாங்க எங்கள வந்து யார பண்ணா சொல்ட்டு நாங்க இது பண்ணது ஆனா உள்ளயே சண்டதா கொஞ்ச நேர
ப்ரோ ஆனா நமக்கு இப்ப இப் இப்ப தெரியாதுயா அதோட அருமயே தெரியாதுயா நம்ம யூனிசிட்டி யூனிசிட்டினு ஒரு வெறுப்பு வெறுப்புச்சினு இரோ நம்போ ஆனா யூனிவர்சிட்டி தா வேல்யூ இப்ப பாத்தின்ன வச்சிக்கய சும்மா
இப்ப எம் பி ஏ போ ப்ளேஸ்மெண்ட் வந்துரு ப்ரோ அப்டியே அவுங்களுக்கு நல்ல கம்பெனி வரு ஆமா ப்ரோ நல்ல நல்ல வேள்யூ அதுதா
ஆமா ஆமா யூனிவர்சிட்டி பொறுத்தளவு இப்ப எங்க காலேஜ் அட்டனுமசா மாறிச்சி தெரியுமா தெரியாதா ஒனக்கு
மாறிச்சா
எங்களுது இப்ப அட்டாணமசா மாறிச்சி இந்த வருஷத்துலருந்து அட்டாணமஸ் எங்கள்து இப்போ எ ஆமா எங்க காலேஜ்ல இப் படிக்கறவணுங்க எல்லாருமே யூனிசிட்டி கடையாது இதோட எங்க காலேஜோடய மவுஸ் இது எப்டி சொல்றது படிப்புல இந்ததுரு போறது கொஞ்சோ கம்மியாயிடு செரி நா பண்றயா ஆ